ஆ நல்லா இருக்கே நீங்க
ஆ எங்க வீட்ல எல்லா நலம் என்ன நைட்டு டின்னர்
நைட் இந்த தோச ஊத்தணு
அப்டியா
ம்
ரைட் ரைட் ரைட் சண்டே ரெஸ்ட்டு
ஆமா ரெஸ்ட்டு எடுத்தே
ஹலோ த தோசமாவு இருக்கு காலைல இட்லி ஊத் துனோ
ம்
இப்பயும் என்ன இட்லி ஊத்தலாம் இல்லையா தோச காலைல பனா தக்காளி சட்னி கொஞ்சோ இருக்குது
ம், சேரி சேரி ம், ம், சேரி சேரி செரி
ம் ம் அப்பறோ வேற என்னங்க விசேஷோ ஜாப்புல்லா எப்டி போய்ட்டுருக்குது
ஆ நல்லா போய்ட்டுருக்குது போது நாளைக்கு மீட்டிங் போ ட்ருக்காங்க
பரவால்ல ம் ம்
ம் நாளைக்கி மதியானோ ஊரு முடிஷ்ட்டு அப்டியே மீட்டிங் அட்டெண் பண்ணி ட்டு தா வர முடியு
உம் ம் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ல மீட் டிங்கா
இல்ல இல்ல இங்க லோக்கல்லே போடுவாங்க லோக்கல்ல ஆமா ப்ளாக் லெவல்ல இங்க லோக்கல்லயே போட்ருவா
கே ஓகே அ உம் அப்பறோ உங்க அத்த மாமா கிட்டுலா பேஸ் வியலா
ஆஹா இங்கில்ல
இன்னு பேஸ்ல சேர் ரைட் ரைட்டு எ புதுசா எதோ நாயெல்லா வளக் கிரீன் கல் போட்டா
ஆமா ஆஹ் அது அதுக்குதா சாப்பாடு போறதுக்கே தேட வேண்டியதா இருக்குது என்னா செய்றது என்னா ஏதுனே எதுமே சாப்ட மாட்டேங்து
அதுக்கு உப்பு உப்பால உப்பெலா போட்டு செய்யடு
ஓ
நானோ நானு சின்ன வய்சுல எங்க தாத்தா பாட்டி வீட்ல இருக்குமோது நாய் வளத்துருக்குறோ அப் போ மட்டன் சிக்கன் எல்லா செய்ச்சி இது பண்ணுமோது உப்பு போடாமதா சமைக்கணு உ சால்ட்டு போட்டு போட்றோம்னா அதுக்கு முடி கொட்டிடு
அது ஜீனிக்கு தா அப்டி சொன்னாங்க இங்க ஒரு த்தவ்ங்க நேத்தி வந்திர்ந்தாங்க அவ் ங்க ஜீனிக்க ஜீனி போடாதீங்க ஜீனி போட்டா முடி கொட்டு அப்டின்னாங்க
மாரி ஒரு ஒன்னுக்கு ஆகு
பும் போட கூடாதா அது அப்டினா சாப்டவே சாப்டாது எதுவுமே என்ன செய்யறதுனே தெர்ல
ஓ உங்கக்கவா நாய்க்கிதா இப்ப கஷ்டப்பட்டானா பெருச்சானா அது அவள நல்லா பாத்துக்கு கேப்பா அதேலா புள்ளே புள்ளயா
ஆ உம் நேத்திக்கு பேசும் போதும் அப்டிதா சொன்னா நல்லா பாத்துகோ நல் லா கேரிங்கா பாத்துக்க அப்டினா ஏய் ஓ எனக்குதா அது சாப்ட மாட்டேங்குது நா நெறையா வக்கிறேனா இல்ல கொஞ் சோண்ட அது சாப்டாலே வயிறு புல்லா ஆயிடுமா என்னானு எனக்கு தெர்ல
கொஞ்சோன்டு வெச்சாலே போது அதுக்கு இப்ப இதாவரு பின்னாலவா கொலைக்கு ஏதா பா கேக் த்தா
ஆ அதா கொலைக்கவோ இல்ல ஒரு நாள் மட்டுதா அப்டி கொலச்சிச்சு
ஓ
த நாள்லயுமே நா தா அதிகமா வச்சுட்டுருக்கேனு நெனக்கிறே நம்ம கொஞ்சோ கம்மியா வெச்சுட்டு அது கூப்டு போது பாத்துக்கணுன்ற
அ அது கொஞ்சோ நாளவேன பிராக்டிஸ் பண்றது அ மாதிரி வளத்திக்கு போர்றது
ம் அத அவுங்க சொல்றாங்கதா இவு ரு ஆனா இப்பவே எதுக்கு அது ரொம்ப குட்டியால இருக்கு
இல்லல்ல இப்ப இல்ல வாரணோ வளர வளர பண்ணு போது அது பண்ணாதா அதுக்கு பிராக்டிஸ் கெடைக்கு இல்லனா அது சோம்பெரி மாரி ஆயிரு ட்ரெயின் பண் ணாதான்
ம் அது இப்ப ஏதோ இவரு டைகருனு பேர வெக்க சொன்னாரு செரி ஏற்கனயே ஒரு நாய் ஐகே அப்படித்தா டைகர்னு பேர் வச்சாங்க
பேர்ச்சா
அஹது செத்திருச்சி சேரி இந்த இதுக் க்கு அதே பேர் பே வையுனாங்க வச்சு இப்ப கூப்ட்டம்னா கொஞ்ச திரும்பி பாக்குது அது ஏதாவது கதவு தொறக் இருக்குற சவுண்டுக்காக அது வருதா இல்ல கூப்படுறதுனால வருதா என்னாங்க அது தெரியல அது கூப்பிடகூப்பிடதா அது பிராக்டிஸ் ஆகு நோ
நான் நெனச்சே உங்கக்கா சேரி அத பாத்துக்ட்டு இத செய்யிட்டேனா மொதல்ல எங்களுக்கே சோறு போடமாட்ற இவ நாய்க்கு எல்லா வளக்க சொல்றாளே
உம் உம் நா அததா சொல்லிட்டு இருந்தே நா எனக்கு இதுக்குனே சமைக்கிற சமைக்க கூடமாட்டே நான் பாட்டுக்கு ஓடுவே இந்திதுல இதுக்கு வேற சமைக்க சொல்றீங்க அப்டின்ட்டு
ம் ம் நானு சொன்னே உங்க அக்காக்கு ஒண்டு கட்டயாக்கறாம, அவளுக்கு எதுக்குமா ஆஹ் அது மாரி எல்லா குடுத்துட்டு இது பண்றீங்க ஐயோ ஃப்ரீயா கெடச்சா அவரோட ஃப்ரெண்டோட எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க பா கலா செட் ஆச்சுன்னா விக்கறே இல்லனா திருப்பி குடுத்துடுவ
ம் உம்
அபாரு உனக்கு ஏதா ஆச்சுன்னா அப்படி இங்கேயு அப்படிதா தொல்லதா ஏதோ ஆர்வகோளாறுல பசங்க தான விட்டு வந்து இப்பா அது கொயகொயன் கத்தினு கவர் பண்ணு அது சாப்பாடு போட்ணு இது கூட இது ஏண்டா தூக்கிட்டு வந்து விட்டவ அப்டி திரும்ப்பி அந்த ஊர் ஊருர்கள்ளே போட்டு
ம் ம்
அந்த மாரிதா ஆகோ
தான்ப்பேன் இன்னும் ஒரு வாரோ பாப்போம் இல்லடனா அந்த அண்ணனே திரும்ப வர சொல்லி தூக்கிட்டு போச்சொல்லி இங்க இவ ஆனா எப்டியாச்சும் கொஞ்சோ விடமாட் வளர்த்து அது வளர்ந்துரும் டக்கு டக்குனும் வளர்ந்துரும்ங்காரு மூணு மாசம் நாலு மாச சல அ அதுக்கு நீங்க அத நான் தா சாப்பாட நம்ம கொஞ்சோ கம்மி பண்ணி வைக்கணும அது நெறையா வைக்கிறே போல நானு
கம்மியே கம்மியே அ நீ உங்கம்மாலா ஆக்கி கொட்ர ஆளுதா
அ
தண்ணிய போட்டு உங்கக்கா மாரி செய் உங்கக்க்கா எ எவளன் பா த்து நாளு மூணு தோச ஊத்துவா செரி சாப்புலா மா இன்னொன்னு கேக்கலாமா போதுன்னா வுட்ருவா நானு ஒன்ன கேக்குவாலோ அப்டின் நெனைப்பே ஆண்டரியனா கேக்குவா உங்கக்கா மூணுன்னா அ ரைட் முடிச்சுக்கலா அப்டின்னு முடிச்சு வுட்டுருவா அ செரி நால கொஞ்சோ ஜிம்முக்கு இல்ல வாக்கிங்
ம் செரி செரி ஏ அக்காதா க்ளாஸ்க்கு எதுக்கோ போறாலே சம்போ க்ளாஸ் அதுக்கு போலல ம்
உங்க அக்கா போனா கொன்னாலு ஒரு அஞ்சரலேருந்து ஆர்ர வர்லு ஏதோ அது எதோ ப்ராக்டிஸ் அது பேரு ஜிம்போ டான்ஸு ஜிம்போ டான்ஸு எதோ பேரு அது போனா
உம்
அ எனக் தெர்ல கொறைஞ்ச மாரி ஆமா திருப்பி அதேதா அது போற வரல இருக்கலா கெறையு இப்ப நானே எம்பத் நால்லாக்குறே எம்பத்தஞ்சுக்குறே
உம்
இப்போ ஒரு அஞ்சு கொறைக்கலான் வச்சு ச்சுனுக்குறே டார்கெட்டு
ம் ம் ம்
பாக்கலா ரெகுலரா வாக்கிங்கு ஜிம்மு போனா கொறயு அத விட் ட்டுடோனா திருப்பி அந்தாஜி இருக்கு கண்டனியூவா வந்தாதா
உம்
நடக்கும்
உம்ம்
அது அதுவே நா அது
உம்
உ்காந்துருது நாள்பட்ட கொழுப்பு எல்லா கரையணுனா கொஞ்சோ ஏதாவுது பழமா எஸ்ஸசைஸ் இல்ல ஏதாவது பண்ணாதா கரயு நாம்ப ஏதோ முன்ன மாரி சேர்ர தண்ணி குடிக்கிறது அத பண்றது பட்ட கிராம்பு அதெல்லா பண்ணலான்னு பாத்தே
சிருக்கே திரும்ப
திரும்ப உம் ஆனா கொழந்தயை வச் ஒனக்கு கழுத் கத்துக்குள எல்லா கம்மியாச்சு ஆ அப்ப
அப்போ ஆஹ்
உம் அப்ப குடிக்குமோ நானே சொன்னே ஒங்க அக்காகே என்னம்மா ஆத்தி இதுல காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு கழுத்துக்கிட்டலா இதுக்கான வீடியோ கால் பேசுனால்ல இப்ப பாத்தா எல ச்ச மாரிதா இருந்தது
ஆஹ்
ஓ
நான் அந்தந்த இருந்த ரிலேஷன் ஜென்ஸ் ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த்கு பண்றாங்களா அதுல கொஞ்சம் டிஃபரண்ட டிஃப்ரண்ட் தெரியுது அடுத்து இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுல கொஞ்சம் டிஃபரென்ஸ் தெரியுது
உஹம்ஹம் எங்க வீட்டில இருக்குதா அது
ஆஹ்
நானு கொஞ்ச குடிக்கலாந்தா நெனச்சே ஆனா அத குடிச்சா சாப்பாடு கம்மியா சாப்பிட்னுமா
ஆமா சா பசிக்காதா அதுனால சாப்பாடு கம்மியாய்டுமா
அத குடிச்சா கொஞ்ச ரொம்ப நேர ஆய்ரு
ஆமா காலைல சாப்பாடுக்கு முந்தி குடிச்சு சாப்ட சொல்றாங்கா கரெக்டா சாப்பாடு பசிக்காது அப்டிங்கறதுனால இத சாப்ட மாட்டோ நம்ப ஆமாம் நீ சாப்டணுனோம்ல
உம் வெ வெது வெது வெ வெது வெதுன்னு சுடு தண்ணியா இல்
ஆமா உம் சுடுதண்ணி வச்சு அஹ் தேவப்பட்டுச்சுனா தேன் கலந்து குடிக்கலா அப்டிங்றாங்க எதுல்ல‌ வேணாலு குடிக்கலா அப்டிங்கிறாங்க நா திரும்ப அத ஆர்ட்ரு போட்டிருக்கே நாளைக்கு வந்துரு ப்றோ அது பண்ணும்போ அதுவு ஓ இந்தா அலஞ்சுகிட்டே இருந்தோல்ல
அண்ணே
எலக்ஷ ர்கிங் டைமிங்ல அந்த மாதிரி வேல இருந்துச்சுனா ஆஹ் அந்த மாரி வேல இருந்ததுனா கம்மியாவரே
ஒன்னு இல்ல ஒனக்கு எப்ப ஃப்ரீ ஹாஃபனார் டைம் கெடைக்குதோ ஒன்னு மாத்தின்லா வா இல்ல உங் உங் வீட்லதா அவ்ள பெரி டி வி லே இருக்குது எ முன்னாடி ஆஹ் பிடிக்காது பிடிக்காது பிடிக் ஏ பிடிக்கு நாயி கூட்டீன் போகைல நீ இதுதா லேப்பா
உம்
கொஞ்ச
உம் உம் உம் உம் உம் ம்
ஏ நானு நாளு பேர்ட்ட ஆரம்பிக்கலான்ருக்கிறே பதனஞ்சு நாளு இருந்த ஆனி மாசோ ஆரம்பிக் இது
நிலா
ஆடி ஒன்னு
ம்
இன்னக்கி அம்மாவாச
உங்க பர்த்டேகுள்ள கம்மியாயிருவீங்களா
என்னம்மா
உங்க பர்த்டேக்குள்ள கம்மியாயிருவீங்களா
சொல்லு எப்டியிருகன்னு மேல முடியு ஓம்பு ஓ ஓம்ப அ ஓம்பர்த்டேக்க ஆ ஆ ஆகஸ்ட்ல ஓ அதா உங்க வீட்டுக்காரர் ஆகஸ்ட்ல வராரோ
நா அது வந்து எனக்குல்லா கொஞ்சோ இன்னு கொஞ்சோ கம்மியாவு ஆனா ஏ ஆகஸ்ட்லயே வந்தாங்க னா சான்ஸ் இல்ல
ஆ ஆ
ம்
ச்சியோடு கிறிஸ்மஸ்க்கு எப்டியு ஆ ஒண்ணு நீங்க இங்க வாங்க இல்லன்னா நாங்க அங்க மாமா அத்த வீட்டுக்கு வரோ
உஹ் உஹ்
பாக்கலா அப்ப என்ன வெச்சி
அ ஆஹ் ம் பாப்போ
ம்
ம் ம் மம்மி ஆனா ஓகேதா
இதுவு ரைட் ரைட்டு நா எம்பத்தஞ்சு வெயிட் அ நா எம்பத் நாலு தா டன்ரா இந்த மே மாசொ வந்து ஒர்க்கு கொஞ்சொ கம்மி
உஹ்ம் உம்
னால ஒண்ணு இல்ல சும்மா லைட்டா போணு தா செஞ்சொமா ஒர்க் பாடனே இதுயு மேல சும்மா சாப்பிடுறது சும்மா பேசுறது ஆஃபீஸ் போறது அவ்வளதா கிளம்பிருவோ எதுவுமே இல்ல அலையறது சுத்திரதல்லா பஸ் ஏற்னாங் கெழுத்து போறது வந்துறது
ஹ
அதனால உடம்பு போட்டுச்சு
ஹம் சேத்தா உம் ஆஹ் சரி ஓகே ஆஹ்
ஆஹ